இருக்கே தோழி
நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்குதுங்களா
அ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா தோழி
அ நல்லா இருக்கே தோழி
என்ன தோழி சாப்ட்டீங்களா பிள்ளைங்களா பள்ளி முடிந்து வந்து விட்டார்களா என்ன சாப்ட்டீங்க
அ பிள்ளைங்க இதுக்கு வந்து இட்லி ஊத்தி குடுத்த ப்ரோ இட்லி சாப்ட்டாங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி
அ அ இப்ப வந்து விட்டு குடுத்துட்டேன் எனக்கு அ அவங்க வந்தாதா சாப்டனு தோழி
செரிங்க தோழி செரிங்க தோழி செரிங்க தோழி நைட்ல பிள்ளைங்க சீக்கிர தூங்கிடுவாங்களா தோழி எப்பொழுதுமே
ஆமாமமா எப்போதுமே எட்டு மணி எட்டே முக்காலக்குள்ள தூங்கிருவாய்ங்க
பரவால்ல பரவால்ல தோழி பரவால்ல
ஆமா இன்னைக்கு கொஞ்சோ வெளியில போறதுனால கொஞ்சோ இப்ப நைட்டு வெளில கெழம்பலா நாளைக்கு அவங்க அப்பாக்கு பெறந்த நாள் வருது சரி அததுனால போயிட்டு டிரெஸ்ஸு மட்டு வருவோ அப்டின்னு பாக்குறே
செரிங்க தோழி செரிங்க தோழி பேய்ட்டு வாங்க தோழி நல்லது எதாவ்து அ வ ஃபங்ஷனா தோழி எதாவ்து பண்ண போறீங்ளா தோழி நாளக்கி
அப்டி ஒன்னு பெரு சா பண்ற மாரிலா இப்பதிக்கி அந்தளக்கு பட்ஜெட் ஒன்னு இல்ல பண்றதுக்கு
ம் ம் ம் என்ன ஸ்பெஷல் தோழி நாளக்கி சாப்பாடு எதாவ்து யோச்சு வச்சிருப்பீங்ளே
நாளக்கி நாங்க பழனி போலான் யோச்சு வச்சிருந்தே
ம் ம் ம்
பழ்னி எங்க போறது பழ்னி போறதுக்குதா இதுவே வர்லயே
ஓ சரிங்க சரிங்க தோழி
ஓ அப்படிங்க அண்ணா சரி நா பாத்துக்குர ஆ சரி ஓகே நா பாத் ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி எதாது ம் ம்
போலான் பாத்தோ ஆனா அதுக்கப்றோ ஒன்னு முடிவு பண்ணல ப்ப மழயாரு
ஆமா நாளைக் கூட கனமழைந்தா தோழி சொல்லிருக்கானோ
ஓ அப்பிடியா அதா போகல ஒன்னு இல்ல
ம் ம் ம் ம்
என்ன செய்றன் தெரில சேர் வெளில எங்கயாச்சு போய்ட்டு வருவோ நா ர எனக்கு ரொம்ப நாளா வந்துட்டு பழனி போகனுன் ஆச
ம் ம் ம் எனக்கூட தோழி எனக்கு திருச்செந்தூர் பழ்னியு பாத்ததில்ல ஆனா திருச்செந்தூர் போனுன் ஆச தோழி ஆனா போனதில்ல தோழி
ஓ அப் அப்டிங்ளா ஆ ஆ
எல்லா சொல்றாங்ள எதோ அந்த பீச்சு ப கடல் பக்க த்துல சாமி இது இருக்குன்னா அதல்லா பாத்ததில்ல தோழி நேர்லல்லா சேரி ஒரு ட்ரிப் பாக்கனுன் ஆச
இந்த ப பழ்னி இதுங்கல்லா போய்ட்டு வர்னு அப்டின் ஆச தா
அப்றோ இந்த திருவண்ணாமல கிரிவலோங்க சுத்தி வராங்கள தோழி அது வந்து போய்ருக்கே நா மூனு வாட்டி நடந்திருக்கே அதாவ்து நா வேல பாத்தப்ப நடந்திருக்கே இருந்தாலு இப்போ போனுங்கற ஒரு எண்ணோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூனு நாலு மாசமாவே இரு க்கு ஆனா எங்க யாரு இல்ல போறதுக்கு ஆனால போ முடில தோழி அப்பிடியே நம்ப போலா யார் கூடயாது கெளம்பி போலானாலு எ வீட்ல உள்ளவங்ளா வந்து வுட மாட்டாங்க ஆ ஃப்ரெ நண்பர்கள் கூட போறே அல்லா சரி வராது அப்டின் சே தெரிஞ்சோங்க மூலியமா இருந்தா போலா நல்லாருக்கு ஆனா யாரும் இல்ல தோழி நா போனுங்கற ஒரு எண்ணங்கள் ரொம்ப நாளா இருந்துட்டேரு க்கு என்னமோ தெரில அதுமே தோனாது ஆனா என்னமோ திடீர்னு தோனுது தோழி
அப்டிங்ளா எனக்குமே வந்து இந்தது நாங்க போன வாரமே நாங்க போலான் சொல்லி ட்டு களம்புனோ செரி அப்டின் சொல்ட்டு திடீ அதாவ்து கோயிலுக்கள்லா நம்ம வந்து திடீர்னு களம்பி போனா தா அது போ முடியு நம்ப வந்து பிளான் பண்ணி நம்ம கெளம்னா வேற எந்த பிளான்மே அங்க ஒர்க்கவுட்டு ஆகவே ஆகாது
ஆமா தோழி
போ போன வாரம் வெள்ளிக்கெழம் போன வாரம் வெள்ளிக்கெழம காலையில சொன்ன நானு இன்னைக்கு நைட்டு நம்ம போகலாம் பஸ்லயோ போவோம் இன்னிக்கி நைட்டு போவம் அப்டின் சொல்ட்டு போன வாரம் வெள்ளிக்கெழம சொன்ன காலையிலயே து எழுந்தருச்சு வீடுல்லா தொடச்சி கிடச்சி எல்லா துணியெல்லா துவச்சுபுட்டு எல்லாமே ரெடி பண்ணியாயிச்சு திரும்ப எப் எல்லாமே ரெடியா ஆயிடுச்சு திடீர்னு பாத்தா மதியமா இவுங்க சொல்றாங்க அடுத்த வாரம் போவோம் இந்த வாரம் எங்க போறது அப்டின் க அடுத்த வாரங்கம்போதே இது வந்து ஆவாத கதன்னு எனக்கு நல்லாவே தெரியும்
ம்
ஆ ஆமா இன்மே கோவமாதா வருது நம்ம எ இது எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது பொழுதுக்கும் வீட்ல தா இருக்குறோ
கண்டிப்பா தோழி கண்டிப்பா
இப்ப முடிவு பண்ணிட்டு கெளம்புனாக்கா இப்பதா வந்து இவங்க இங்க இப்ப வேண்டா நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் இப்பவே தள்ளி தள்ளி போகுது தவர போறது ஒரு வாய்ப்பே கெடைக்க மாட்டேங்குது எனக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி பெருசு
போவோம் அப்டின்னாக்கா இந்த வாரம் எங்க போறது இப்ப சின்னா பாக்கு ஒடம்பு சரியில
ம் ம் ம் ம்
இப்ப வரைக்குமே அவுங்களுக்கு ஒடம்பு ஃபுல்லா முடியல நேத்து நேத்திலந்துதா நல்லா இருக்கறாங்க கொஞ்சம் ஒடனே அந்த சாக் ட்டாங்க அதுக் ஒடம்புக்கு முடியல இதோட எங்க போறது மழ வேற பெய்துங்கறாங்க
ம்
அ அப்றம் அப்றம் எங்க இருந்து போறது எங்கயாச்சும் வெளியில போயிட்டு வருவோம் போய்யி
கண்டிப்பாக தோழி தோழி நீங்க இல்லேனா இப்டி பண்ணுங்களே தோழி இப்போ பாப்பாவுக்கும் கொஞ்சம் சரியாயிட்டுங்கிறீங்க இன்னும் கொஞ்சம் சரியானன்னா அடுத் த்த வாரம் லீவ் வருதே தோழி இந்த மிலாடி வெள்ளி சனி ஞாயிறு லீவ் வருது தோழி அடுத்த வாரத்துல
அடுத்த வாரத்துல மிலாடியா இவங்க இந்த வாரத்துல மிலாடினு
இந்த வாரமா அடுத்த அடுத்த வாரத்துல வருது தோழி நீங்க அது ஒரு நல்ல ஒரு இதா யோசிச்சு இது பண்ணி கல போயிட்டு வாங்க தோழி கண்டிப்பா
எனக்குதாங்கற எதுவுமே பெருசா ஒன்னும் பெரிய விருப்பம் இல எனக்கோ எனக்கு இருந்து அவ்ளோ தா மூடு அவ்ளோ தா கெளம்பணும்ன்ற ஒரு ஐடியா
ஆனா திடீர்னு கெளம்பனனா நல்லாருக் கும் தோழி திடீர்னு ஆனா நீங்க சொல்ற மாரி பிளான் போட்டாலே நடக்காது திடீர்னு கெளம்பன்ணு டக்குன்னு
அதுதா நம்ம வந்து டக்குன்னு கெளம்புனாதா அது போகவே முடியும் அது பிளான் நா எத்தனையோ தடவ பிளான் போட்ருக்க ஒரு பிளானையும் காணு இவங்கள களப்பவே முடியாது ஒரு எடத்துக்கு இவ்ளு அப்டிதா அவ தங்கச்சும் அப்டிதா அவங்க ஊர்ல இர்ந்து வந்தாலும் அத்த வாங்க இங்க கோயிலுக்கு எதுனாச் ச்சி போயிட்டு வருவோம் சும்மா இங்க சைட் நா நா வர்ல எனக்கு ஒடம்பு அச தியா இருக்கு அலுப் பா இருக்கு அப்டிம்பாங்க கெளம்ப மாட்டாங்க அய்யய்யோ அவங்கள்லா அழ ச்சிட்டு கெளம்புறதுக்கு ஒரு எடத்துக்கு நம்போ போ அப்டின்னு உக்காந்துரணும் நம்ப போய் ஆயிர் அங்க நோவ்துக்கு கெளம்புங்க கெளம்புங்க கெளம்
கண்டிப்பாக கண்டிப்பாக தோழி
தென் அதே மாரி உங்க அண்ணா ஒரு எடத்துக் கிளம்பணுனா ம் அ மாரி நமக்கு தோணுது என்னத்த சொல்றது போங்க
நம்ம வீட்லேதான தோழி இருக்கோ இந்த மாரி கொஞ்சோ வெளிலெல்லா போனனா மாசத்ல டெய்லி தேவெல்ல வார வாரந் தேவெல்ல மாசத்துல ஒர் ரெண்டு நாள் போய்ட்டு வந்தா நல்லாருக்கு
நா போமாட்டேன்னா செரி இவங்க தா களம்ப செலவங்க போ மாட்டோ முடிய மாட்டேங்கிதுன்னா அட்லீஸ்ட் அவுங்க வ ந்தாலாவது அவுங்க சாக்க சொல்லியாது எங்கயாச்சுமன வெளில போலான் பாத்தாக்கா அவுங்களு களம்பமாட் டாங்க அதுவு அவுங்க வர்றது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கெழம வருவாங்க சனிக்கெழம தா வந்துருப்பங்க காலையில அனால வெள்ள கெளம்ப மாட்டாங்க ஞாயித்துகெழம நைட்டு ஊருக்கு போனும்பாங்க அதனால அவுங்களுக்கு ஒரு ஃபெர்ஸா ரெஸ்டெல்ல வேஞ்சதுனால அவுங் களம்ப மாட்டாங்க வெளில அது இது என்ன செய்றதுன் தெர்ல இன்னைக்கு நைட்டு படத்துக்கு போலான் பாத்தே
ம் ம் ம்
செரி படத்துக்காச்சு போயிட்டு வருவோ அப்டின் சொல்லி பாத்தே ஆனா இன்னு அவுங்க வரல அ இவுங்க அவுங்க வந்தாதா நம்ம என்னன்றத முடிவு பண்ண முடியு
சரிங்க தோழி சரிங்க தோழி
இப்பயே எட்ர மணி ஆயிடுச்சு நெனைக்கிறே மணி எட்டு
எட்டாய்ட்ச்சு தோழி என்ன படோ தோழி இப்ப ஓடுது
பிளாஸ்ட்டு ஓடுதுல்ல அப்பற
ஓ அர்ஜுன் அர்ஜுன்னு ஆ ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி நா கொஞ்சம் பாத் தந் தோழி பாத்த வரைக்கும் கொஞ்சோ நல்லாதா இருக்கு
நல்லா இருக்கு
ம் கொஞ்சந்தா பாத்தே நம்ப எங்க ஒரு படத்த ஒரு ஒரு வாரோ ஆயிடுந் தோழி நா பாத்து முடிக்க கதையே மறந்து போயிடு அப்பறோ
ஆ அது என்னன்னா ம் அந்த இப்ப புதுசா தேட்டரு கட்டிருக்காங்கில்லையா அ அதுல ஒரு என்ன ப்ரெச்சனனா வெண்பாவுக்கு சேத்து டிக்கெட் வாங்கறாங்க
ஓ அப்டிங்ளா அப்பில்லாமா உண்டு
ஆமா அவுங்க என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு வயசு ஆயிட்டாவே டிக்கெட்டு வாங்கிர்ணு அப்டிங்கறாங்க
ஆ ஓர் ட்ரெய்ம் ட்ரெயின்ல இது பண்ற மாரி அஞ்சு வயசு முஞ்ச ஒன்னே டிக்கெட் வாங்கின்னுனு ம் ம் ம் சொல்லுங்க தோழி அது ஃபுல் டிக்கெட்டா இல்ல அர டிக்கெட்டா தோழி முழு டிக்கெட்டா முழு டிக்கெட் உண்டா தோழி
அவுங்களு வெண்பாவுக்கு சும்மாவே ஒரு டிக்கெட் போட்டோ
ஆ ஆ
போனுன்ற மாரியாயிர்ச்சு அந்த தேட்ரு எப்டி இருக்குனு பாக்குறக்காகதா எப்டி இரு பாப்போ அப்டின்ட்டுதா
இல்ல அர டிக்கெட் அப்பில்லா போட மாட்டானுவளா
போட்ட முழுடிக்கெட்டுதானா நூத்தம்பருவா தானா
ஓ இது வேறயா
நாங்க ரெண்டு பேருக்குதா டிக்கெட் எடுத்துட்டு போனோ எனக்கு இவுங்களுக்கு மட்டுதா டிக்கெ் எடுத்துட்டு போனோ அப்புறம் போய் பாத்துட் டு அப்புறோ சொன்னாரு அவுங்களுக்கு டிக்கெட் வேணு அப்டி சொன்னதுனால செரி போங்கன்டு திரும்ப நாங்க வீட்டுக்கு வந்துட்டோ ச பரி போயிட்டோ மெண்டு அப்புறம் டிக்கெட் எடுத்துட்டு வாந்தோம் எந்தக்கு டிக்கெட் எடுத்து மூணு திருபி பாத்துட்டு வந்தோம்
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
க்கு அந்த படம் ஓடுதான்னு தெ ஆ ஆ இங்கே இருக்கக்கூடிய தேட்டர்ல அந்த படம் ஓடுதா அப்டின்னு எனக்கு தெரியல இப்ப படத்துக்கு அது முழுச ஆயிரம் ரூபா வந்துரு ஏன்ன டிக்கெட் ஸ்னாக்ஸு இதெல்லாம் சேர்த்து ஆயரூபா அப்டின்றது வந்துரும்
கண்டிப்பா கண்டிப்பாக
ஆ பாக்கலா என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல எனக்கும் கையில அதுவும் பெருசா பணம் ஒண்ணு இல்ல
ம் ம் ம்
அதனால அப்டியே சைலண்டா இருக்கிறேன் அவங்க ஏதாவது வந்தாங்கன்னா தான் கேட்கனும் அழச்சி போறாங்களா என்ன ஏது அப்டியின்டு
சேரிங்க தோழி சேரிங்க தோழி சொல்லுங்கள்
வீட்டுக்குள்ளயும் உட்காந்துருக்க முடியும் வீட்ட செவத்த பாத்து வீட்ல உட்காந்து பிள்ளைங்க பாத்துட்டு இல்ல நான் முன்னாடி முன்னாடிய எல்லா அங்க பெரிய கோயிலுக்கு எல்லா போவேன்
ம் ம்
அடிக்கடி போவேன் வாரத்துக்கு எப்டி பாத்தாலும் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது போயிடுவேன் வாரம் வாரம் பொயிடுவே அந்த மாரி அடிக் அடிக்கடி போவோன் இப்ப தான் நா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது போறதுக் நேர்மையே நேரமே இல்ல சொல்லப்போனா எனக்கு அதுவே எனக்கு வேலையும் இதுவுமே நேரம் சரியா இருக்கு அதனால இப்ப எங்கேயும் போறதுக்கு கிளம்பணும் நாளே ஒரு இது சேரி நான் போன வரம் கண்டிப்பா நான் அவங்க கொஞ்ச பணம் இருந்துச்சி நான் போன வாரம் போயிட்டு வந்தோன் போயிட்டு சாமிய பத்துட்டு ஒரு நாள் தங்கி இருந்து
ம் இந்த பஞ்சமிக்கு எல்லா நீங்க போவீங்களா தோழி பஞ்சமி எல்லா நெறைய பேர் போறாங்களா தோழி விருதம் எல்லாம் எடுத்து இருக்கிறாங்க போறாங்களா தோழி
பெரிய கோயிலுக்கு சொல்ர்ங்களா
ஆமா தோழி அந்த பஞ்சமியிலே அந்த யாரு சப்தமாதா சன்னதியில வந்து ஆ ஆ அது போயி வேண்டிக்கிட்டா நடக்குமா தோழி
நான் போயிருக்கேன் போயிருக்கேன் நான் அது எல்லா நான் கலந்துருக்கேன்
ம் ம் ம்
நல்ல இருக்கும் அங்க அதுதான் சொல்றேன் ஆரோக்கியம் இன்டு ஆ பொய்ட்டு போயிருக்கேன் என்னன்னா முன்னாடி நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் இப்ப வந்து அவங்களுக்கும் நேரம் இல்ல அழச்சிட்டு போய் வுட்டுட்டு கூட்டிட்டு வரணும் அப்டின்னு அவங்களுக் எனக்கும் நேர எல்லாமே போயிடுச்சு பாருங்க நானு கோயிலுக்கு ஆ வரணும் ஏனா பிள்ளை களுக்கு ஏதாச்சு ஒரு இட்லி கெட்டி வெச்சுக்கோங்களேன்
ம் ம் ம்
எடுத்துட்டு போயிடுவான் கையில சாப்பிட்டு அங்கேயே வெளையாடுவோ கொஞ்ச நேர வெளன்ட்டு அதுக்கு அப்றோ அப்டியே அ அன் அந்த பொழுத அப்டியே அங்கயே கழிச்சிட்டனா என்ன பன் நல்ல கோவில நல்ல தாராளமா இருக்கும்
ஆமா ஆமா தோழி ஆமா
அ கொறஞ்சது ஒரு ஒன்பது ஒன்பதுர அ கோவில் நட சாத்தும் பொழுது சாமிய கொண்டு போயி அங்க வெச்சிட்டு அதுக்கு அதுகப்புறோ தா நாங்க திரும்பி வர்றது அந்த மாரி ரெகுலரா நாங்க போவோ இந்த நைட்டு போயிட்டு ஒம்போது மணி பூஜ முடிஞ்சி சாமிய அவுங்க வீட்டுக்கு போவாங்க இல்லையா அந்த அம்
ஆமா ஆம்
போவாங் எல்லாத்தையு முடிச்சிட்டுதா நாங்க அதுக்கு அப்றோ நாங்க வீட்டு கெளம்பி வர்றது ஏ இப்போ போறதுக்கு சுத்தமா எனக்கு நேரோ இல்ல ஏ போகவு முடியல சித்தமருத்து தலைப்புல லபேசலாம் நன்றி
தோழி நன்றி தோழி